ஹலோ
ஹலோ மேடம் கேக் ஆ கேக்குது மேடம். எப்டி மேம் இருக்ங்க நல்லாருக்கீங்ளா.
ம் நல்லார்க்கெ
பேசி ரொம்ப நாள் ஆச்சு
ஆம்மாங் சார்
ம் நா நல்லாருக்க மேடம்
அ நானு நல்லார்க்கெ
ம் பிஸ்னஸ்லா எப்டி பொயிட்ருக்கு
ம் ஓக்கேதா நல்லாதா போய்ட்டுருக்கு கண்டின்யூஸா ஒர்க் இருக்கு
ஓக்கே அத் பரவால்ல தம்பிக்கு லேப்டப் வாங்க போறேநீங்களே அப்ப நேத்து போய் பாத்தீங்ளா
அ ஆம்மா பாத்தோ அ எம் சும்மா பாக்கலான் தா சொல்லிட்டு போனோ ஆ ஏற்கென அங்க த மொபைல் வாங்குணு அவ்னுக்கு அதனால செரி போய் பாக்கலா வெ வெளிய வெளியில பெயிட்டு பாக்கலா அப்டின் சொல்லிட்ருந்தாப் ல அ சேரி அவ்ளோ தூரொ போனு கொஞ்சொம் ம் சூழ்நிலை சுச்சுவேஷன்லா கொஞ்சொ செரியில்லை வீட்ல ஒர்க் இருக்கு அதனால என்ன சொல்லிட்டேன்னா ஃபர்ஸ்ட் நம்ப இங்க லோக்கல்ல எதா பாக்கலா அப்டின்டு அப்பி எங்க ஊர்லே பொய்ட்டு ஒரு மொபைல் ஷாப்லா பாத் த்த அவன் கேக்குற அவன் ஃபர்ஸ்ட்டே கேட்டா அந்த இது இல்ல இப்ப அது அட்வான்டேஜ்ல தா இருக்கு இருக்குனு சொல்றா ரேட்டு தா ஒன்னு நம்மளுக்கு கொஞ்சோ செட் ஆகல
அ அ அம்பத்தி ரெண்டாயிரோ சொல்றாங்கன்னு சொன்னீங்கல்ல நீங்க ஆ அது நா நா சொன்னது வந்து அது அந்த அந்த அந்த அம்பத்தி ரெண்டாயிரம் ப்ரைஸ்சே கெடையாது அது நாற்பத்திற் எட்டு ரூவா தா
பார்ட்டி ஆ ரெடி கேஷ்னா அந்த அமௌண்ட்னுறீங்ளா
ஆமா ஆமா ஆமா ரெடிக்கேஷ்னா அந்த அமௌண்ட் தா நா தம்பிக்கிட்ட கூட நேத்து சொன்னேலே உங்கிட்ட கூட சொன்னே இல
ம்
நீங்க திரும்ப கேட்டீங்களா போய்ட்டு
இல்ல இல்ல மண்டே போய்க்கலா அப்டியே இ எம் ஐ ல போடனா கூட டுவெண்ட்டி கட்டணுமா
ஆமா இ எம் ஐ போட்டா எக்ஸ்ட்ரா தா வரு இப்ப நீங்க அவுங்க அம்பத்தி ரெண்டு சொன்னாங்க இல்லியா அப்டியு மேலே ஒரு பத்து ரூவா மேலே சொல்லுவாங்க
இல்ல ஆறு ரூபா சொன்னாங்க எக்சஸ்சா
ஆறு ரூவா சொன்னாங்களா கிட்டத்திட்ட அப்ப அறுவது ரூவா
ஆமா அவன் ஆன்லைன்ல ரேட்டு பாத் பாத்தா சிக்ஸ்டி டூ சிக்ஸ்ட்டி த்ரீ சிக்ஸ்டி எயிட்லா காமிக்குது
அ அ அது அது ஆப் அது ஒரு ஒரு ஆப்க்கு ஒன்னு ஒன்னு காமிக்கு நா சொ நா போட்டே பாருங்க நா போட்ட போர்ட்ல்ல வந்து அது நாப்பத்தி எட்டு தா
நீங்க நடந்துகிட்டே பேசுறீங்ளா
இல்ல இல்ல இப்ப நின்ட்டே அதுதா நாப்
அந்த சவுண்டு காதுல விழுது
காதுல விழுதா ஸ்டாப் பண்ணிட்டே அந்த இது சொன்னல்ல நா சொன்ன நா ஒன்னு அனுப்புனே இல்லியா அந்த இதுல பண்ண சொன்னங்க
அந்த அ அமௌண்டுக்கா நம்ம ரெடிகேஷ்னா பண்ணிக்கிலா
ரெடிகேஷ் தானே நீங்க அதுக்கு ரெடி கேஷுக்கு நீங்க அத நா சொன்ன போர்ட்டல்லயே ஆன்லைன்ல் ஆர்டரு போட்டு போறது ம்
ம் பண்ணுவோ சரி நா தா ரெடி பண்றே அது இன்னு கொஞ் அமௌண்ட் கைக்கு வரல சரி அதுனால முன்னாடியே போய் பாக்கலா இவன் தா வாமா வந்து பாருமா நீ வந்து பாத்த அவங்க விடவே மாட்டங்கிறா என்ன அவங்க அப்பா விட்டுட்டு போடா அப்டி ஆமா அவனுக்கு வாங்கணுனு ஒரு மைண்ட சொன்னல ஏற்கனவே பசங் க வந்து அ எக்ஸாம்க்கு எல்லா இப்டி தா பிரிப்பேர் பண்ணி படிக்கிறாங்க அதுல
ஆமா ஆமா ஆமா ஆமா
அதனால இவனுக்கு வந்து அது அந்த மைண்ட் செட் வந்துருச்சு சரி ஓகே அவன் வந்து அதுல் எப்டி சொல்றது அவன் கரெக்டா இருக்கான்ற போது அது அவன் எதுவு கேட்டதில்ல என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டா மத்த பசங்க மாதிரி தேவ இல்லாததெல்லா எதுவு கேட்க மாட்டா அது பண்ணி குடுக்க முடியாது சூழ்நிலில இருக்கும்போது சரி ஏதாவு ஒன்னு பண்ணி கொடு சரி அவன இட்டுட்டு போயாவுது கேக்கு நம்மளுக்கு அத பாத்தாதா எதாவுது ஒரு மைண்ட் செட் வரு அப்டினு போன மாசோ மே கேட்டுட்டு இருந்தா வாங்கணு வாங்கி தந்துற அப்டின்னு சொல்லியிருக்கே
சேர் சேர் சேர் சேர் இ எம் ஐ பண்ணிதானே இ எம் ஐ பண்ணிதா வாங்கணுமா
இல்ல பா என்ன அதா அமௌண்ட் நா ரெடி ரெடி பண்ற அது இன்னு எனக்கு கைக்கு வரல்ல ஆ ஜலிங்கியா இருக்கு என்னன்னு ஒண்ணு புரியல ப்போ காலேஜ் பீஸ்ஸும் அவனுக்கு சேத்து பே பண்ற மாரி இருக்கு
ஆ சொட்டாவ ரொம்ப கஷ்டமா இருக்குமே ரெண்டுமே ஒரே டைம்ல பண்ற மாரி இருந்தா
ஆ அதுதா ஒன்னும் புரியல சரி பாப்போ பாக்கலா அப்படின்னு இருக்கே
ம் ம் அது உங்க ஃப்ரெண்டு கொஞ்ச அமௌண்ட் தரன்னாங்க குடுத்துட்டாங்களா அது அத வாங்கி கூட மாத்திக்க
அவங்க எங்க அவங்க டூ த்ரீ மந்த்ஸ் ஆகுன்னு சொல்லிருக்காங்களே நா அவங்ககிட்டயும் கேட்டுட்டே சேரி அது நீ வெளியில ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கோ நா ஒனக்கு குடுத்துறே நா கூட இது பே பண்ணிர்றேன்றாங்க நம்மளுக்கு அது ஒண்ணும் சொல்றதுக் இல்ல சரி அப்டின்ட்டு இருக்கே செட் ஆகல கேக்குறதுக்கு ஒரு மாதிரி எது இரு இருக்குது நம்மளுக்கு சும் அது எப்டி சொல்றதுன்னு தெரியல ம் ம் அதனால கம்முன்னு இருக்கறே இவ இவன் இன்னும் என்ன அப்டின்னு கேட்டுட்டு இருக்கா கொஞ்சோ கம்மு இரே அதா சொல்லிருக்கே ஆமா இதா சொல்லிருக்கே எல்லாமே வாங்கி ட்டாங்க அவனுக்கு ஃபீஸுமே கம்மி தா இவ இவங்கூட இருக்கிறவங்களுக்குலா ஒன் லேக் ஒன் அண்ட் ஆஃப் லேக் அப்டி கட்றாங்க இப்ப போயிட்டு இப்ப ஒரு பாப்பா எங்க பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு போய் சேந்திருக்கா இவன விட ஆ கட் ஆஃப் ஒன் எயிட்டி ஏ பையே வந்து ஒன் சிக்ஸ்டி டூ அந்த பொண்ணுக்கே வந்து ஒன் செவன்டிஃபைவ் கட்ட சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர்கு
புரியுது புரிது புரிது புரிது புரிது
து கிராஜவேட் லெஸ் பண்ணிக்கிட்டு பிப்டி தா கட்டுறே நானு இயர்க்கு
ம்
இப்பயே வந்து அவனுக்கு ஃபாட்டி செவன் கட்ட சொல்லிருக்காங்க அதுவுமே இப்ப பே பண்ணனு இன்னும் ஒரு பத்து நாள்ல நானு ம் ஆ ஆமா ஆமா அதனால நா சொன்னே ஃபஸ் ட்டு ஃபீஸ் பே பண்ணிர்றே இது கொஞ்ச பொறுமையா பண் ண்றே அப்டின்னு சொல்லிருக்கே ஆ ஏதோ ஒன்ன போர்ஸ் பண்ணல அது பண்ணணு பண்ணி கு குடுத்தடணு புள்ளைக்கு
கரட்டு தா ஏனா காலேஜ் ஃபீஸ் தா முக்கியோ அத ஃபர்ஸ்ட்டு பண்ணுங்க அதுக்கப்றோ லேப்டாப் கூட பொறுமையா வாங்கிக்கலா அது ஒன்னும் பிரச்சன ஆகாது
பாப்போ என்னது ஏதாவது அப்டி இப்டி ஏதாவ ரெடி பண்ணுவோ ஃப்ரெண்டு ஒருத்தவங்கிட்ட சொல்லிருக்கே அவங்க அவங்க வெகேஷனல்லா வெளியில பெர்சனலா நேத்து ஊருக்கு போயிட்டா
ம் ம் ம் ம் ம்
வந்தா ஏதா அரேஞ்ச் பண்ணி தருவா அப்டின்னு சொல்லிட்டு இருக்கும் நாங்க ரெண்டு பேரும் சேந்துதா அவங்களுக்குமே கடல்லா வச்ச சுட்டாங்க துணி கட வச்சிருக்காங்க அவங்களுக்குமே கொஞ்சோ டைட்டா தா போயினுருக்கு
புரியுது புரியுது புரியுது எல்லாருக்குமே க கஷ் எல்லா ஃபேமிலி
அதனால நமக்கு எப்டி சொல்றதுன் கம்முனு இருக்குறே எல்லாரு சூழ்நிலையு நம்மளுக்கு தெரியுதுல்லையா இப்ப பாப்பாவுக்கே இப்ப வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் கிட்ட இப்போதா அவளுக்கு ஸ்கூல் எல்லா பண்ணோ நாங்க டர்ம் ஃபீஸ் இல்லாம
டேர்ம் ஃபிஸ்ல்லாம டொவன்ட்டி பைவ்வா அது எதுக்கு அடிஷனலா வாங்கறாங்லா
இல்ல ஆ யூனிஃபார்மு புக் ஃபீஸு அட்மிஷன் ஃபீஸ்சு ஒரு டர்ம் ஃபீஸ் ஒரு டர்ம் ஃபீஸ் வந்து நைன்டி பைவ்
அ அ அ உம் உம்
ஒம்போது ஐநூறு அது புக் வீஸ் ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா அப்றோ யூனி ஃபாமு சூ சாக் ஸ்சு அப்றோ வந்து புதுசா அந்த ஸ்கூல்ல போய் சேத்தனால அது ஒரு மூணாயிர ரூபா அட்வா அட்வான்ஸ் வீஸ் மாதிரி வாங்குனாங்க அதுவே ட்வெண்டி ஃபைவ் ஆயிடுச்சு அவளுக்கு அது இல்லாம என்ன டேம் வீஸ்சு ஒன்பது ஐநூறு ஒன்பது ஐநூறு ரெண்டு பே பண்ணனும் அவளுக்கு ஆஃப்வேலி கோட்டலி ஆஃப்வேலி ரெண்டு வீஸ் பே பண்ணனும் இவனுக்கு பண்ணணும் எல்லா இருக்கு ம் அவங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு ஸ்கூல் அது பெரிய ஸ்கூல்
உம்
அதனால அவன் தா பையனும் அங்கதா படிச்சா இவ யுன்னொரு ஸ்கூல்ல படிச்சா அங்க டுவெண்ட்டி ஆகும் இங்க ஒரு டென் எக்சஸ்சா ஆவுது நல்லா இருக் கும் கோச்சிங் நல்லா இருக்கும்
உம் ம் அப்ப இயர்லி எவ்ளோ ஆகும் அப்ப சின்ன பசங்களுக்கே நெறைய ஆகுது போல
ஆ புரியல
இயர்லியே அதிகமாவு போல அப்ப
ஆ ஆமா அதுதா சொல்றே எனக்கு எதா எது சமாளிச்சிருவே எல்லாத்தையு ம் இருந்தாலு இந்த லேப்டாப் எக்ஸ்ட்ரா செலவு எனக்கு ஆ ரொம்ப எப்டி சொல்றது
ஒரே ஆளே சமாளிக்கிறீங்களே பெரிய விஷயம் இதெல்லா
உம் உம்
அவரு அப்றோ ஏதாவது சொன்னாரா பேசுனாரா உங்கிட்ட
நேத்து
உம் உம் சேர் பரவால்ல அதுவரைக்கும் சந்தோஷம் பேக் டூ நார்மலா
இல்ல இல்ல ஆ நா கொஞ்சோ நார்மலா தா இருக்கே
உம் உம்
இருந்தாலு ஃபுல்லா ரிலீஃப் ஆகல உம் உம் நம்மளுக்கு பர்சனல் இஷ்யூல்லா இருக்குல்ல இப்ப இந்த இந்த பேமெண்ட்ட ரெடி பண்றதா மைண்ட் செட் போயிட்டு இருக்கு அ பெருசா அவரு ஒண்ணும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல சொன்னா ஆ ஆ அவ்ளோதா முடிஞ்சிச்சு
ம் இது ஒர்க் சொல்லிருந்தீங்க ஒர்க் போற மாறி அது என்னாச்சு
அது ஒன்னாந் தேதிக்கு மேலதானே சொல்லியிருக்கே அவரு வந்து அவ ஃப்ரெண்ட்டு போய்ட்டு ஜாயின் பண்ணிட்டு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லா கேட்டுன்னு வருவா
ஆ அதுதா அதுதா அது அந்த மாறி தேவ இல்லாம போ வேணா அவங்க கேக்கட்டும் கேட்டு என்ன ஒர்க்கு அப்டின்றத
ஆமா ஆமா ஆனா சொன்னாங்க சரி எனக்கு இப்ப கொஞ்சோ ஒடம்பு வேற பஸ் டிராவல் செட் ஆவுமா ஒன்னும் புரியல எனக் எனக்கு என்ன ரெடி பண்ணின்னு இருக்கே இப்ப நானு எப்டி இருந்தாலு இந்த மாசோ ஒன்னாந்தேதி பொறந்தா கொஞ்சோ கஷ்டந்தா இல்ல முடியல
ம்
நல்ல ம் கொழம்பு ரெடி பண்ணி ஆ ஆமா மென்டல்ன்ற இதுல இருந்து இப்பதா நார்மல்க் வந்திர்க்கே
ம் ம் ம்
இப்ப கொஞ்சுனா கொஞ்சோ நார்ம்ல் ஆய்ட்டு எதா ஒன்னு பண்ணணு அப்டின் தா மைண்டு செட் பண்ணிட்டே இருக்கு வேற என்ன பிஸ்னஸ் பண்றது வேற என்ன இது அப்டியேதா போறுது வேற எதிலியு கான் வேற எதிலியு மைண்டு போ மாட்டேங்குது
புரிது புரிது புரிது சம்பாரிக்கணு சம்பாரிக்கணு கஷ்டப்பட்ணு கஷ்டப்பண்ணு
ட்ட பண்ணி குடுத்துட்டே அப்டினா ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வர்ஷோ கொஞ்சோ செரமப்பட்டுட்டா அப்புறோ நா கொஞ்சோ ரிலீஃப் ஆய்டுவ
ம்
அதுவரைக்கு பண்ணிதான ஆவணு இப்போ இன்கம் ந றையா இருந்துச்சுனா இப்ப இந்த ப்ராப்ளம் கெடையாது நம்ளுக்கு கொஞ்சோ கம்மின்றதுனால எல்லாத்யு யோசன பண்ணோ அவ்ங்க ஃபிரெண்டுமே எப்டி குடுத்துட்டாங்கனா எனக்கு எந்த இதுமே கெடையாது அது ஒர்க் க பத்தி யோசிக்கவே மாட்ட நானே எதாச் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணிப்ப வீட்ல
அது வந்தாலே ஓரளக்கு ஸ்டாண்டர்ட் ஆய்ட்லால்ல எல்லா பிஸ்னஸு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டு பண்ணிக்லா நல்ல விஷ்யோ
குடுக்கறதுக் ரொம்ப ட்ரை பண்றாங்க எல்லாமே வந்து எப்டி சொல்றது எல்லாத்துக்கு எல்லாமே ஆனா கரெக்ட்டா அமஞ்சு வரணு
ம் ம்
அது மட்டுந்தா எதிர்பாக்குற அது நடந்துரு நடக்கணும் நடந்தே தீரு ம் ம் அப்டிதா இருக்கு இன்னிக்கி சமைக்கவே இல்ல
ஏன் டயர்டா
ஃபிரெண்டு ஒருத்தவ்ங்க எறந்துட்டான் சொல்லி உன்ட்ட சொன்னல சொல்லலல ஆ நேத்து நேத்து
புறோ ஆச்சு
கிதா வந்துச்சு இன்னிக்கிதா எல்லா பண்ணினு நாங்கலா போய்ட்டு வந்துட்டோ அவன் எர் த்து நம்ம வீட்டுக் எதிர்த்த வீடுதா ஃபிரெண்ஸ்ங்குலோட சேந்து பீச்ல குளிக்க போய்ட்டு புள்ள அங்கேயே தவறிடுச்சு
ஆ இது ஆமா நியூஸ் பேப்பர்ல கூட பாத் அதா ஒரு பையன் பீச்சில செத்துட்டான் சொல்லி அடப்பாவியோ பண்ருட்டியாலா அவன்
அவன் பேரு என் பையன் பேரு சேம் நேம்தா ஆகாஷ்
அ
ஃபிரெண்டு ரொம்ப ஃபிரெண்டு ஓகே பாய் நா பண்ற